வணக்கம் தோழா
வணக்கம் தோழா
ன்னா தோழா சாப்டீங்ளா
சாப்ட தோழா நீங்க
நா தா சாப்ட தோழா
ஒரு டைம்ல ஸ்கூல் படிக்கு போதுடா பப்ல
சொல்லுங்க
ன்னா வேணா பண்ணுவா இந்த ஆ இந்த என்னா ஊர் அது கல்லூர் பசங்க ரெண்டு பேரு சேர்ந்து ஒரு பையன அச்சுருவாங்க சுப்பிரமன்யார் பையன போட்டு
ஆமா தோழா கேள்விப்பட்ட
ஆமா தோழா
வர்தா புயல் வந்து என்ன டப்பு டப்புனு அட்ச்சு
ஆமா தோழா
ஆ எங்கடா அவ கூட்டு உ ஒண்ணே எங்கடா கரது தெர்ல எனக்குன்னு ஃபோன் பண்ணுணாரு ஃபோன் பண்ணா வரா பைய செரியானா இதுல
கிசான
ஆ வந்து இன்னாடா விஷ்ணுன்னாரு டேய் யாரடா பாத்துட்டுரு அது என் சரி ஐயா இரு இரு தம்பி பேசினிருக்குறா எதுக்கு அவன அடிகிற அப்டின்னா ஆனா நீ என்னாடா அப்டின்னாரு உள்ள போன அங்க ஸ்டாப் ரூம்ல பையன அடிகர மா கூட்ன்னு போயிட்டு உள்ள பையன நிக்க வச்சு பேசினுருக்குறாங்க
ஆமா தோழா
அதோட பைய வரா வெளிய எல்லாரு வெளிய உக்காந்துருக்கனுங்கோ பைய அவன் பண்ணாத சேஷ் சடா ஸ்டாப் ரூம்லயே கல்லு உட்டா தெரியுமா அவ
தெரி தெரியு தோழா அப்போ நாங்க வாலிபால் விளாடிருந்தோ பிளாஸ்டிக் வாலிபால் அப்ப நாங் க மட்டுதாருந்ததோ நாங்க விளாட சொல்தா வ வந்தாரு வந்து கல்ல உட்டாரு அது யாருக்
பண்ணா
யாருக் உட்டாருன்னு தெர்ல எந்த சாருக் உட்டார்ன்னு இந்த பசங்க அடிக் உட்டாரா இல்ல சாருக் உட்டாரா தெர்ல
ஆ
ஸ்டாஃப் ரூம்ல போய் உள்ள போய்ச்சு
ஆமா
அப்ற யாரோ கூப்ட்டாங்க எந்த சாரோ பாத்தா பின்னால யாருன் தெர்ல கூப்ட்டாங்கோ இல்ல மத் தன் சாரா தெர்ல கூப்ட்டாங்க தேவா தேவானு கூ இப்ப அவ ஈரடி கை காமிச்ட்டு வேற யாரு கிட்டயோ பேசுற மாரி வேணுன்ட்டு கண்டுகாத மாரி போய்ட்டாரு
இங்க கேளு கல்லு உட்டுக்குறா அவன் ஃபர்ஸ்ட் வாலிபால்ல வந்துக்குறா
வாலிபால் ஆடவர்ல சும்மா அந்த பக்க வந்தாரு அந்த இது ஒகேஷ்னல் ஒகேஷ் னல் கிளாஸ் இருக்குல
அங்கருந்து அங்க வந்தானா
ஆமா அங்க வந்தாரு
அங்க வந்தோனோ அரிக்கிட்ட பேசினிருக்குறா அரி பேசனா அரி வந்து அம்மா திட்டுது போல இவன எதுடா எங்க பசங்க கூட நீ சேரன்ட்டு இது எல்லா நீ என் கேக்காத அப்டின்னு சொன் டென்சன் ஆயி போயி நா பொக கல் எடுத்து ஸ்டாப் ரூமுல வுட்டுனு இருக்குறா மதன் சார் பாத்துட்டு மறுநாளு அதோட அவ அப்ஸ்டட் ஆயிடுப்பா தெரியமாருன அதோட மறுநாள் கால என்ன பண்ணுவா கையில பட்ட கால்ல பட்ட நெத்தில பட்ட கயித்துல பட் ட வச்சுனு வந்து உக்காந்துருவா டே தெரிமா
தெரியு தோழா
அதோட ஒக்காண்டு அதோட வந்து பதன் சார் வந்து டே தேவன் என்ன போட்ருப்படா கொஞ்சே நேரத்துல அப்டின்னு வாரா
ஆமா தோழா
அப்பறோ ஒத்தாப்புயல் வந்து வந்தோனே வந்தோனே வந்து திட்டுவாரு பொறிக்கி பொறிக்கி எப்டிகிறா பாரு எப்டிகிறா பாருன்ணுவாரு பேரு இவனு சிறான டென்ஷன் ஆயிடு ன்னா பண்ணுவா பிளேடு எத்துனு சீட்டலா கரண கரண கரண கரணையா போட்டுருவா
ஆமா தா சீட்ட கிழிச்ட்டாரு
போட்டி அது ஒரு அப்ஷன்டாயிடுவா
ஆமா தோ கிளாஸுக்கு வர மாட்டே
அதுன்னா பண்ணுவா வெற்றிய அவ மாட்டிப்பா வெற்றிய போட்டு மெரட்னோன வெற்றி சொல்றுவா தேவா தா சாருன்றமா
ஆமாபா புள்ளைங்க
கூப்ட்டு வருவாங்க மண்ணு எங்கனு சரி நா தெரியாதுன்னுமே திருப்பியு எங்க அண்ண அங்க கூட்னு வந்து இப்பங்க எதிர அது மாரி பண்ண நீ நால்லா பண்ணலணுவா டேய் நீதா பண்ணுன்னு சொல்டாங்க நான்லா பண்ல சரி அப்புற மதன் சார்னா சொல்லு கூப்ட்டு நீ ரெடி பண்ணி குத்துர்றா ஒன்ன எது பண்ண மாட் ஒத அப்பல்லா சொல்லுவாரு என்ன வேணுனா டேசன்ல வுட்ருவ
சரிங் தவறா
இவனுக்லா டேஸ் சன்ல விட்டுரு எப்டி இன்னி இன்னிக்கி என்ன என்ன இது பண்றோ நாளைக்கு வேற எதன பண்ண மாட்டானா அப்டி இப்டினுவாரு
ஆமா தோழா சொன்ன சொன் கேள்வி பட்ருந்த
அதோடி இவ என்னா பண்றுவா ரெடின்ஸ் போயலா பிளான் போடுவ அப்ப ரெட் கலர்ல ஒரு செருப்பு ட்ரென்டிங்கா இருந்து தெரிமா
எது தோழா
ரெட் கலர்ல ஒரு செருப்பு
ஆ ஆமா தோழா நீங்க கூட வச்சிருந்தீங்களே
ம் அது ட்ரெண் அது வாங்கினு வரலா இவனுக்கு சுந்தரு கெளம்பிடுவானுங்கோ ஆமா அப்புற போய் சீட்டுலா ரெடி பண்ணு வருவா நூன்னுத்தம்பரூவா குடுத்து
ஆமா தோழா பைக் எத்துன்னு போயிட்டானுங்களா
ஆமா போய் ரெடி பண்ணி
எத்தனை போயிட்டு செருப்பு வாங்கினு வன்டானுங்களா
வாங்கின்னு ரெடி பண்ணி வந்துருவானுங்கோ வாங்கினு வந்துட்டு பை கோளாறு கொடுப்பாண்டா அதா போலனவே பேப்டுவோ அப்டியே
மாத்தவாடா
மதா கோயில் தேவா பாத்தாலே அப்டியே பயபடுவான்
ஆமா தோழா அந்த வெறியெல்லா உங்க மேல காட்டாகு
ஆமா நம்ம நம்மள ஸ்டார்டிங்ல அடிப்பாரு பாரு அதாவது டுவெல்த்ல அந்த அடிக் மாட்டாரு
ஆமா தோழா
கஃபூர தெரிமா கப்பூரா
கஃபூர்னா யார் தோழா
ஒருத்தன் இருப்பான் டுவெல்த்து அவனுக்கு எனக்கு டென்த்து படிக்கும்போதே ஆவாதுடா
கஃபூனா எந்த டிபார்ட்மெண்ட் தோழா எந்த கிளாஸ்
கம்ப்யூட்டர் சயின்ஸு அவுங் தீனா தெரிமா தீனா அவுங்கூட இருப்பான் ஆ ஆ
தெரியுன் தோழா சொல்லுங்க
அவுங் கூட இருப்பான் அவன்
ஆமா
நம்மல்லா பண்ணுவான் எனக்கு அவனுக்கு அப்பத்துலந்தே ஆவாது டென்த் படிக்கும்போதிந்தே அதோட என்னா பண்ணுவான் அவன் வந்து நம்ம கிட்ட வருவான் பாரு சீனுவான் பாரு ஸ்சைட்டா கீழ போய் தாவ கூப்ட்ருவேன் நா மேல இந்து செட் தேவான் போய்டுவேன்
ஆமா தோழா சொல்லுங்க
தேவா வா போவோ சைட்டு ஜான் சார் இருப்பாரு
ஆ
அவந்தா ஜான் சார கூப்ட்டு ஷெலானரே அழிச்சுருவான் கஃபூர போட்டு டப்பு டப்பு டப்பு டப்பு டப்பு டப்புன்னு வெப்பான்
ஆமா ஆமா
கஃபூர போய் எங்க அண்ண கூன்டு வர சொல்ட்டு எங்க அண்ண போய் கம்யூர் சன்ஸ்ல கூன்டு வருவான் நா கம்ப்யூட்டர் சயின் நானு தேவா நானு தேவாரியெல்லா வந்துருவான் எங்க அண்ண என்ன பண்ணா உன்க்கு என்ன மாரி போடா எண்ணுவான் அனைக்கு வந்து தமிழ் எக்ஸாம்டா கரெக்ட்டா மாடல் எக்ஸாம்டா
ஆமா தோழா
அதோட உன்க்கு வேணுமா அடின்னு கேப்பான்
ஆமா தோழா
அது ஒன்னா பண்ணுவ சிட்டா போய்ட்டு எச்சா அ ப்இதா போய் சொல்லுவான் அப்போ வந்து எச் ம்ல யாருமெ இல்ல அதா புது எச் ம்
ஆமா தோழா
அப்றோ என்ன பண்ணுவோ கீழ எத்துன்னு போய் வுட்டு அதுதா பா அதா சொல்லுவான் உன் தம்பி அச்சா நீ அடிப்பயான்னு கேப்பாரு சார் நீ அவன் அவன் அச்சாலூ யார் அச்சாலு அடிப்பன் ரிட்டனுவான்
ஆமா தோழா
நீங் நா அச்சாலு நீங்க அச்சாலு யார் அச்சாலு அடிப்பாரு ரிட்டனூ அவனா ப்பனா சார் அது அச் அவன் சொன்னாரு அ அவன் அச்சானா நா செத்தரவா போ போறனாறு சார் அச்சு நெறயா பேர் செத்துகறாங்க சார் அப்டின்னுவான் இவன்
ஆமா தோழா
அதோட சொல்லி அட்ச்சு இந்த மாரி செத்துப்போயி அந்த மாயி சொல்லுவாருன் சொல்ட்டு அவன போட்டு அவ்ங்க அண்ணனு இவனு மொத் ச்சுபானுங்கோ ஒக்கார வச்டாங்க மூணு பேரு நாலு பேர ஒக்கார வச்டாங்க ஒன்னா நானு எதோவ் கலாய்சின் சிரி ச்சின் பேசினுருப்போ கஃப்ஃபூர் வந்து சிரானிய அடிச்டனா கஃப்ஃபூரு மொர்ச்சினுருப்பா நானு இவனு சிரி ச்சின்னு இருப்போ எதோ பேசிக்கினு அதோட வெளிய ஆவனா வழி அ வெள்ளயா இது அடிப்பியா உன்ன இங்கயே ஆட்ச்சு போட்டுருணுவா
ஆமா தோழர்
அதோட விட்டுருவா அதோட அவ கப்பூரு போயிட்டு அத அப்ற அம்சுடுவாரு நாலு மணிக்கா
உம்
நாலு மணிக்கே வெளிய வந்து ஆ பண்ணாத சேஷிட்டியே கெடையாதுறா
ஆமா தோழர் நல்லா ஜாலியா இருந்த எல்லாமே இருக்கு
ஆமா பைய பேட் பேட்டே கேக் வெட்லானு சொல்ட்டு வெளிய நின்னுருபானுங்க ஆர்மி ஸ்கூல்லு
கந்த ஐயாக்கு இத்தனா
ஆ
கந்த ஐயாக்கு
ஏ அவனுக்கு ஏழு கேக் வெட்லான் சொல்ட்டு ஆர் அங்க பஸ் ஸ்டாண்ட்லேலா போன ஆரணி பஸ் ஸ்டாண்ட்லா
யாருக்கு தோழா
தேவாக்கு
ஆ
பைய டாஸ் இந்த வெளியாதா வெப்பா
யா தோழா
முடி அதிகமா அப்பலா தெரியல அப்புள்ள போலீஸ் தான்ல
ஆமா தோழர்
ஏ முடி போனு பாக்கட்டுன் வச்சுனுப்பா சாட்டுல
ஆமா தோழா
ஆள் புட்ச்சின்னு போயிட்டுகிறாங்கம்மா எப்போ மத்தியானமே புட்ச்சின்னு போயிட்டுக்கிறாங்கோ
ஆமா தோழா
அவனுக்கு குசாலியு சுந்தரியு சுந்தரி வரு ட்டுக்குறாங்கோ இவ மட்டு மாட்டிக்கினு புஷப்பு புது ஃபோனு எனக்கு ஃபோனு குட்த்திரியா அப்டிலா கேட்டுக்கிறாங்கோ
லாக்டவ்ன்
அதோட சேரி இல்ல நா இது மாரி அப்டின் சொல்ட்டு வரா மதிய நால்ரைக்கா வரா வந்து பாத்தா ஃபோன் பண்ணா எடுக்கல
ஆமா தோழா எடுக்கறது தா நீ ஒர்க் நீங்க பண்ணுனீங்க
ம் வந்து பாத்தா வரா வெளிய நெறையா டைம் பாத்துருக்கனா உள்ள இருந்து வந்து மாட்டிக்கினு ஒரு டைம் கரெக்டாங்க அங்கதா ஸ்டோரு ஜியா ஸ்டோரா ஸ்ரீதேவி தேவி தேவி
ஆ ஆமா தேவி ஸ்ரீதேவி போ
ஸ்ரீ தேவி காலேஜ் இருக்காங் என்னதுடா இது
தெரியு தோழா சொல்லுங்க ஜெராக்ஸ் கட
ஜெராக்ஸ் ஜே ஜெராக்ஸு
ஆ அது வேற
அந்த கடையாண்ட நின்னுகோனு கரெக்டா பைய வந்து போலீஸ் வந்து ஃபோன் வாங்கிடுமா
ஆமா தோழா.
போலிஸ் வாய்ங்கினு ச எட்டப் ஹெச் எம் சாரான போ குத்துருவாங்க டேய் அந்த காது கேக்காது அந் நம் ஹெச் எம் சார் ஒருத்துருப்பாரே.
தேரிங் தோழா.
அந் சாராட எத்துன்மோ குத்துருவாங்கோ. இவ என்னா பண்ணுவா செயிட்டா வந்து எ ஃபோன் எங்க தம்பி இது மாரி போது எ ஃபோன் எங்க நா நா உள்ள எத்துனு வந்தா ஸ்கூலுகு எத்துனு வந்தா வெளிய தான வெ ச்சிந்த எதுக்கு எ ஃபோனு வாங்கற அப்டினு வந்து அவுர மெரட்டிட்டு வாங்னு போயினுப்பாண்டா.
ஆமா தோழா.
அவட மெர்ட்டுவா கரடி பீட்ஸ் எல்லா செத்து போவு கரடி பீட்சரு எக்சாம்ல ப் பேப்பரு விப்பாரா?
ஆமா தோழா.
இவ பண்டில தூக்கின் ஓட்ருவா மேல தூக்கின் போயி உ எல்லாருக் குத்துருவா.
எது தோழா?
பேப்பருங்களே எப்போ இந்து பேப்பருங்களே எக்ஸாம் பேப்பருங்களே.
ஆமா தோழா.
போயி பசங்க மொத்தத்தி வித்துருவா.
ஆமா தோழா. ஆனா அவுங் கிளாஸ் மட்டு காலியா இருக்கு தோழா யாரு வர மாட்டாங்க ஆனா வந்தா போய் லப்புக்யாக் கியா பர் ஆயி வந்தா புலிகே பாய்ன மாட்டாங்க தோழா யாரு.
ஆமா இவ கொஞ்சோ இவன ம இவன அடிப்பாரு அச்சானாவே ரிட்டன் ரிவைன்ஞ் எத்துருவா.
ஆமா தோழா.
அப்பறோ அந்த வெறில்லா நம் மேல காட்டுவாரு பஞ்சேரி பசங்கனாவே அவுருக் புடிக்காத். தெரிமா
தெரியு தோழா பஞ்சேரி பசங்தானா.
அக்கற பாக்கு. இது என்னாது எல்லா மகனுக் மகு குணாவா இக்
குணா மகுனா
மகுனா அல்லே குணானா சாஸ்தே.
ஆமா தோழா.
சீனிவாச ராவ் தெரிமா?
தெரியு தோழா அவரு ஏங்கிட்டயே ஒருவாட்டி சொல்லிகிறார் தோழா கேட்டுக்கிறாரு. குணா மகுனா அவ ரெண்டு பேரு அவுரு கிளாஸ் தா போல.
ம்.
ரெண்டு பேரையு கேட்டுகிறாரு குணா மகுனா எப்பறா இக்குறாணுங்கோன் கேட்டுக்கிறாரு.
குணா இன்னா பண்ணாந் தெரிமா கல்லு தூக்கிட்டா அடிகிதிக்கு. இந்த கதுவானு விப்பாங்கள்ல கதுவானு
ஆமா.
அந்த கது அந்த கல்லு தூக்கிட்டா.
ஆமா தோழா.
அடிகித்து யாரயா அடிகித்து வரன்னு.
ஆமா தோழா சேரி தோழா அடுத்த கால் பேசலா.
ம் சந்திக்கலாம்.